ஸ்டர் வணக்கம்.
வணக்கம். நல்லார்க்கிங்ளா?
நல்லார்க்கே நீங்க நல்லா
ம் நல்லார்க்கே.
ஓகே ஓகேங் சிஸ்டர்.
அ என்ன பண்றீங்க?
நா எ வீட்ல எல்லா வேலையு முடிச்சிட்டு அப்டியே உக்காந்திட்ருக்கே. எ
அப் அப்டியா சேரி சேரி.
ம். நீங்க சிஸ் சாப்ட்டா
ஆ இப்பதா சாப்ட்டே பசிச்சது முன்ன பசிக்ல அதனால இப்பதா உங்களுக்கு ஆ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னதா சாப்ட்டு முடிச்சே
ஓகே ஓகே செரி செரி ட
என்ன சாப்ட்டீங்க
சப்பாத்தி சாப்ட்டோ நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா முட்ட தோச ஆனியன் தோச சாப்ட்டே
ஒ கோ சூப்பர் சூப்பர் ஓகே கேங் சிஸ்டர் ட்ராவல் பண்ற பழக்கம் உண்டா உங்களுக்கு
ட்ராவல் புடிக்கூ ஆனா வந்து இதுவரை பண்ணதில்ல பண்ணதில்ல மீன்ஸ் ரொம்ப நாளாச்சு வெளியூர்லாம் போய்கிட்டு வந்துட்டு
ஓகே
ஆ அதனால எங்கேயு போறதில்ல சும்மா எங்கேயாச்சும் பைக்ல போம்போது எத பத்தி யோசிக்காம ஆ வேறெதையூ யோசிக்காம அப்டியே நா மட்டு தனியா போம்போது எனக்கு அது புடிக்கூ கொஞ்ச தூரோ டிராவல் பண்ணுவ பண்றப்போ வண்டில போம்போது எதாச்சு யோசிச்சுக்கிட்டே யாரு கூடயு பேசாம போறது வந்து நல்லாருக்கூ
ஆ ஓகே ஓகே சிஸ்டர்
ம் வீ வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சோ தனியா தனிமை தனியா இருந்துட்டு நம்ம அச்சி நா யோசிச்சுட்டுக்கப்போ நல்லாருக்கூ முன்னா சின்ன வயசுருக்குறப்போ ஃப்ரண்ட்ஸு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் ஏஜ் ஆகாக அந்த தனிமை வீதி அந்த மாரி ஆயிட்றோ
ஆமா அது காலமு நேரமு நம்ள அப்டி மாத்திருது இன்னொன்னு நம்ளுக்கு ஆ ஏனு நீங்க சொல்ற மாரி அந்த மெச்சூரிட்டின் ஒன்னு வந்துச் சுனா நம்ம வந்து நம்ம செல்ஃபா நம்மள்க்கு என்ன பண்ணிக்க முடியுமோ அத பண்ணிட்டு நம்மளோட விஷ்யங்கள ஃபோக் கஸ் பண்ணிட்டு சோ அப்டியே போயிடுன் வச்சுக்கோங்க அதுதா நல்லதூங் கூட
ஆமா ஆமா யாரையு எந்த விஷ்யத்துக்கூ எதிர் பாக்காம இருந்துக் இருக்கணு நம்மோ நம்ம நம்பிட்டு எது நடந்தாலு பாத்துக்லா அப்டின்ட்டு போணு நீங்க ட்ராவல்லா பண்ணுவீங்களா
ஆ நா ட்ராவல் மோஸ்ட்லி ஜாஸ்தி பண்ணுவே ஸோ அதனால டிராவல் புடிக்கூ
சேர் சேர் சேரி
ம் நறைய டிராவல் பண்ணுவே சோ ஸ்கூட்டி நா நீங்க சொன்ன மார் தா
உஹ
ஆ டேப்போ சம்டைம்ஸ் ஃபேமிலியோட போணூ தோணு ஃப்ரெண்ட்ஸோட போணுன் தோணு சோ அதுக்கேத்த மாரி அது அப்டியே போயிட்டு தா இருக்கு டிராவலு கேவாதா எனக்கு தேவைப்படுது இல்லைங்ளா
ஆமா ஆமா எதுவு வந்து கோயில்கு போனா ஒரே எனக் முன்னலா பயமா இருக்கூ எங்கயாச்சு தனியா போணுன்னா இப்பெல்லா எதுவுமேல்ல எங்கனாலு ஹாஸ் பிட்டல் போறதுனாலு கோயில் போறதுனாலு எங் எதா ஹோட்டல்ல போய் திங்ஸ் வாங்கனாலு நானே போய்ட்றே முன்னெல்லா பயப்புடுவே எதுனா எனக்கு இன்னோர்த்தவங்கக் பேஸ் தெரியாதவங்கள்ட்ட பேசுறது தயக்கமா இருக்கோல இப்பலா அப் பில்ல நான் பாட்டுக்கு போறே வரே அம்மாவு இப்ப முன்ன மாரிலா எதுவு கண்டுக்கிறது இல்ல ஆ செரி ஓகே பெரிய பொண்ணா ஆயிட்டாங்கட்டு அவங்களு விட்டுர்றாங்க எல்லாத்துக்குமே
ஏன்னா நம்ப அந்த மாதிரி இருக்கிறதுதா நல்லது இன்டிபெண்டன்டா இருந்தோம்னா தா நம்ம நெறயா லேர்ன் பண்ணிக்க முடியு நெறய கேரக்டர் உள்ளவங்ள பாக்க முடியு சோ அத மேனேஜ் பண்ற அளவுக்கு ஃபேஸ் பண்ற அளவுக்கு நமக்கு தைரியமு வரு
அது உண்ம ஆமா முன்ன நாங்களா சின் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ இல்ல எங்கேயாச்சு அ போனா கூட அம்மா ஒ கால் ஒரு நாளைக்கு அ அந்த போயிட்டு வர்துக்குள்ளயே பத்து பன்சு கால் பண்ணிடுவாங்க ஆனா ரொம்ப பேம்பர் பண்ணியே வளத்துட்டாங்க அவுங்க அன்னால இப்போ இப்போ இப்போ ஃப்ரீயா விட்றது இப்ப அவங்களு ஓகே அப்டி சொல்ட்டு விட்றாங்க அந்த இதனால நானு பழகிக்கிட்டே இன்னொருத்தங்கள்ட்ட பேசுறதுக்கே பயப்புடும் பேசுறதுக்கெலா இப்ப அப்டி இல்ல கொஞ்சோ எல்லார் கிட்டயு பேசுறதுக்கு அந்த கம்யூனிகேஷ் ன் வந்து வருது அ எப்டி இருக்கணு எப்டி பேசணு ஒரு எடத்துக்கு போனா அந்த மாரிலா வந்து இப்போ தெரியுது எல்லாமே
ம் ம் அது நம்ப இத மாரி பண்ண பண்ணதா மீன் நம்ப எவ்ளோ நாளைக்கு வந்துட்டு மீன் அம்மா அப்பாவ ப டிபெண்ட்டா இருந்துட்டு யார்கிட்டயு பேசக்கூடாது அப்டிங்கிற மாரிலா இருந்தோம்னா நம்ம நே கத்துக்கவே முடியாது எதுமே கத்துக்க முடியாது கடைசி வரையு அவங்களவே டிபெண்டண்டாவே இரு க்கு வெறு இப்போ வீட்ல டிபெண்டண்டா இருக்குறது ஓகே அவ நம்மளுக் க்கு ரொம்ப அதிகோ செல்லம் குடுக்குறாங்க ரெண்டாவது ஆன வெளியே போகுபோது ஒரு நாலு பேரும் ம் உள்ள கேரக்டர் உள்ளவங்கள பாக்கும்போது நம்பளுக்கு ஒரு அவுங்கள பேஃஸ் பண்ணக்கூடிய தைரியோ வரணுனா நம்ப பேசி கத்துக்கிட்டா மட்டுந்தா வரு
ஆமா கண்டிப்பா அதுதா இப்பதா கொஞ்சோ கொஞ்சோ நா பேசுறே இன்னொருத்தவங்க கிட்ட எப்டி பேசணு எப்டி இருக் க்கணு சோ நம்ம வீட் து குத்துது அந்த மாதிரி இருக்கிறப்போ அதுவே நமக்கு வந்து பேக் ஃபயரா ஆகிடுது ஒரு ஒரு கா கட்டத்துல்ல அனால ஆமா ம் நீங்க என்ன நீங்க கார்டனிங்லா வச்சுருக்கீங்ளா அதெல்லா ஒங்களுக் புடிக்குமா
அந்த மாரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் அதுக்கேத்த பிளேஸ் இருந்தா தா அத நம்ப கரெக்ட் டா பண்ண முடியு சும்மா வீட்டுலச்சு ஆ சின்ன சின்னதா செடியு வச்சிரு கோம் பட் அது சூரிய வெளிச்சம் ப்ராப்பரான உள்ள எடமா இருந்தா நல்லா வளரு இன்னொன்னு நாங்க டிராவல் அதனால மோஸ்ட்லி அதுக்கு தண்ணி ஊத்தாம ஒரு ஒரு வார விட்டுட்டோம்னா கூட செடி வாடி போயிருது சோ அதுனால ஆ அந்த மாரி இஷ்யூ இருக்குதுனால வக்கல ஆனா நெறய செடி இங்க நீட் ட்டி உள்ள நாங்க அது மாரி நெறயா வச்சிருக்கோ
ஓகே ஓகே ஓகே
கரண்டா இருக்கிற எடத்துல என்னால வக்க முடியல இருந்தாலு ரெண்டு மூணு செடி இருக்கு அது அப்டியே கொஞ்சமா பாத் த்துட்ருக்கோ இருந்தாலு அது அந்த அளவுக்கு வளர மாட்டேக்குது ஏனா அது ப்ராப்பரான சூரிய வெளிச்சோ இல்ல
ஆ
ம்
எனக்கு அந்த இதுப் ப புடிக்கு ரொம்ப அந்த பிளாண்டிங் பண்றத் து எல்லாமே இங்க இப்போதைக்கு அம்மா பாத்துகிட்டு இருக்காங்க எனக்கு நெறயா செடி வாங்கணு எல்லா இடத்துலயும் வெச்சு அது நா பராம் போய் பூ அந்த பூ குழுங்குறது மரொலா நெறயா அந்தா இருந்து கலர் கலரா பூவெலா வெச்சு மரொ இருக்கு தெரிமா ஆதா ரோட்ல பாக்கறப்ப ஆசையா இருக் கு அது தானா வளந்து அது இவ்ளோ பூக்கள்லா வச்சிட்ருக்கு ப்ப நம்ம பாத்து பாத்து வீட்ல வளக்குது ஆ ந்த பேப்பர் பூ அப்ற கலர் கலர் ரெட் கலர்ல ஒரு பூ இருக்கு
ஆ ஆ
அந்த பூ ரொம்ப பாக்கே அழகா இருக்கு அதெல்லா ரோட்ல தானா வளந்து அழகா ஆ மரமாயிடுது நம்ம பாத்து பாத்து வைக்கிறது ஆடுங்க சாப்ட்ருது இல்லாட்டி காஞ்சு போயிடுது அது அது மொளைக்கவே மாட்டேங்குது ம் சோ அந்த மாரி வீட்டு வாசல்ல அந்த மாரி இருக் குனு ரொம்ப ஆச எங்க நம்ப பண்ணா வரவே மாட்டேங்குது
அது ஆமா சிஸ்டர் நம்ப அப்டி கேர் எடுத்து பாத்துக்குற பொருள் ஒழுங்கா வளர மாட்டேக்குது ஆனா அது தானா வளர்ற எடத்துல அது தேவையில்லாத எடத்துல அது நல்ல படியா வளரு நல்ல அழகாவு இருக்கு ஆனா அந்த எடத்துல இருந்தனால அதுக்கு மதிப்பே தெரியாம போய்டும்
உண்மதா அது கண்டிபா அது அதனால செரி சின்ன சின்னதா கூட அட்லீஸ்ட் ஒரு பூச்செடி ரோஸ் வாங்கி வெக்கலானு ரோஸ் வாங்கி வெச்சோனு பாத்துங்ளே ரோஸோட வாங்கிட்டு வருவோ அது ஒன்ஸ் கட் பண்ணிட்டோனா அதுக்கப்றோ காஞ்சு போயிடுது அத என்னதா பண்ணாலு அந்த ரோஸ் வந்து வளரவு மாடிங்கிது அது என்ன செடினாலு வளர மாட்டிங்கது அது அப்டியே போயிடுது அ அழகா நம்மளு நெறய பேர் வீட்லலா பாக்றப்போ அவுங்களா வெச்சிருகாங்க பாக்க ஆசையாருக்கேனு நம்ம வாங்கினு வந்து வெச்சா அது ஒரு ஸ்டேஜிக்கு மேலே வளர மாட்டிங்குது அப்டியே போயிருது அது
ஆமா சிஸ்டர்
அதா அந்த மாரி நெறயா வைக்கணு வீடு அந்த அது வீட்டுகுள்ளேயே வெப்பாங்கல்ல செடிலா
ஆ
அது நல்லா இருக்கு பாக்றதுக்கு எனக்கு என்னமோ தெர்ல அந்த செடிஸ்லலா ஒரு ஆர் செ அ வீட்டுக்குள்ள அந்த கிரீனிஷ் பாக்குறதுக்கே நல்லா இருக்குல மனசுக்கு கொஞ்சோ மாரி
ஃபுல்லான மைண்ட் இருக்கு ஒரு சிலர் கிச்சன்லலா வெச்சிருப்பாங்க அது கொஞ்சோ ம் ம் சோ அது ஒருமாரி ரிலாக்ஸ் சான மைண்டு அது ஒரு பா த்தாவே அது அந்த எடமே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு ம் நீங்க எங்கனா போகும்போது அது மாரி செடி வாங்கிட்டு வந்து இனிமே வெக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க எல்லா இல்ல இல்ல பொதுவாவே வெளியே வெக் கிறதோ இல்ல அந்த மாரி எனக்கு பிளேஸ் இல்ல அதனால நா இங்க வெக்க முடில
இங்க இருக்கு நா அம்மா அம்மா பாட்டி அதெல்லா மேனேஜ் பண்ணிட்டுருக்காங்க அ மெளகா செடி வெச்சிருக்கோ நெறயா மெளகாலா வரு அதுல குட்டி குட்டி குட்
ஓகே ஆ ஆ இன்னொன்னு நம்ப எவ்ளோதா‌ காசு போட்டு வாங்கி சாப்டாலு நம்ப வீட்டு தோட்டத்துல அது ஒரு சின்னதா வளந்தா கூட அதுல இருக்க சந்தோஷோ வேறதா
ஆமா இந் இந்த மெளகா அ வெளிலலா கொஞ்சோ பெரிய பெரிய மெளகாவா நல்லா காரமா இருக்குமா இது அப்டி இல்ல இது சின்னோண்டுதா இருக்கு ஆனா நல்ல காரமு இல்லாம டேஸ்ட்டாவு இருக்கு ஆமா நல்ல சின்னதாதா வருது கொஞ்ச நேரத்துக்கு அப்றோ ஒரு ஒரு பத் ஒரு அஞ்சு நாள் அதுவே ரெட்டிஷ் ஆகி அப்டியே காஞ்சு போயிருது அந்த மாரி இரு க்கு ம் நல்லா இருக்கு பாக்றதுக்கு அப்ப இவ அப்பா வந்து இப்போ வெண்டக்காய் செடி போட்ருகாங்க அதுதா சின்ன சின்னதா வந்துட்டுருக்கு தக்காளி செடில வந்து நா வப்போ அது வந்து தக் நாலு தக்காளி குடுத்துட்டு திரும்போ அது காஞ்சு போயிடுது
அது சீசன் டைம்க்கு மட்டு அது வருது அ நாங்களு அப்டிதா பாகக்காலா சாப்புட்டு சும்மா குப்பைல போட்ற மாரி தூக்கி அந்த வெதைய பக்கத்துல இருக்கிற லேண்ட்ல போட்டதுதா அது படர்ந்து வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு பாகக்காவே அந்த ஒ அந்த பக்கத்துல இருக் க்க அந்த ஸ்ட்ரீட் யாருமே வாங்கல எல்லாருமே அதுலயே பிச்சி சாப்ட்டாங்க
சின்னதா பெருசா
சி இது பாகக்கா அப்டியே கொடியாதான வளரு
இல்ல இல்ல அ பாவக்கா பெருசு ஒன்னுருக்கு குட்டியோண்டு இருக்குல அதா எதுனு கேக்குறே ஆ ஆ ஆ ஓகே ஓகே அது இப்பலா கெடைக்கவே மாட்டிங்குது
ஓகே ஓகே
ஃபுல்லாவே அந்த பெரிய பாவக் காதா கெடைக்குது குட்டி பாவாக்கலா இல்ல நா சின்ன வயசுல வில்லேஜ்ல இருக்கும்போது அதெல்லா சாப்ட்டது ம் இங்கே கெடைக்க மாட்டிங்குது அது ரொம்ப ரேரா இருக்கு பெருசுதா கெடைக்குது ம்
செரி செரிங் சிஸ்டர் எ உங்களுக்கு மறுபடி வேணா நீங்க அந்த மாரி எப்பயாவ்து உங்ளுக் கெடச்சுனா அந்த சீட சும்மா பக்கத்துல இருக்க நெலத்துல போட்டாவே நம்மளுக்கு அது வரது
வரது ஆ ஆனா என்ன நம்மோ கொஞ்ச நாளுக்கப்றோ காஞ்சு போயிருதா அது ஒரு மாரி நம்ம ஆசையா வளத்துட்டு திடீர்னு காஞ்சு போது பாக்கா கஷ்டமாருக்கு
ஆ அது வேணா உண்மதா
ம் ஆமா ஆமா
அதுல ஒரு சீசனுக்கு கு மேல அது நம்ப எவ்ளோதா டேக் கேர் பண்ணாலு அது காஞ்சு போய்டுது ஏனா அதுக்கப்றோ அது சீசன் இல்ல அதனால அது அப்டிதா மறுபடியு அது
சீசன் இல்லனாலு காஞ் ஞ்சு போகாம அந்த கொடியாச்சி இருந்தா கூட பாத்துட்டுருக்கலா அதுவு இல்லாம மொத்தமா போயிருதா திரும் திரும்ப ஃபஸ்ட்லேந்து ப்ராசஸ்லா ஸ்டார்ட் பண்ற மாரி ஆகிடுது ம்
ஓகேங் சிஸ்டர் மறுபடி பாப்போ ம் ம் வை